ஹலோ ஹலோ வணக்கம்
அப் எப்டி இருக்கீங்க பவாய்கிங்லா
நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் பாத்து ரொம்ப நாள் ஆச்சு
பாத்து ஆமா சாப்ட்டீங்களா உம் சாப்ட்டேன் சாப்ட்டேன் அப்புறம் லைஃப் எல்லாம் எப்டி போகுது
எல்லா போகது ஒங்களுக்கு
உம் நலம்
எங்க போனவே காணோமே
ஆஹ் ஹாஹ் என்ன புரில
போனவே காணாமே ஆளு இந்த பக்கம் எட்டியே பாக்க மாட்றீங்க
கொஞ்சம் பிஸி அதனால வர முடி டில அதனாலதான் இன்னைக்கி வந்துட்டேன் அப்டி இரு சொல்லலாம் ஆஹ் உங்களையும் காணமே நான் ஒரு பக்கம் இருந்தவங்களோ எங்க காணோமே
நா எப்டி வற்றது நீங்க தான வர்ணு
ஆ அப் புடியா அப்டி சொல்றீங்களா ஓ சேரி சேரி ஆ ஹ புரோ இன்னக்கி சண்டே என்ன ஸ்பெஷல்
கென்ன வெச்சுதா
வெஜ்ஜு தானா ஏ சன்டே
நா வெஜ்ஜு தான சாப்டுவே நா எங்க நான் வெஜ் சாப்ட்ருக்கே
ஓ வெஜிடேரியனா நீங்க சூப்பர் சூப்பர் ஆ ஹ இப்ப எங் எ எப் ப்பைலந்து இப்பைலந்தா இல்ல ஃபஸ்ட்டு ஸா
ஓ ஸ் ஸ்டாட்டிங்லர்ந்தே
ஓகே ஓகே நல்லது
நீங்க எதாவ் பயங்கரமா ஆடு கோழி பயங்கரமா சாப்டுவிங்ளே மெதக்றது தாவுறது
தாவறதெல்லா இல்ல மெதக்குறது மட் அதோட முடிச்சிக்கிறது
அ அ ஏங்க ஆடு தாவதான செய்
அ ஒ ஆட சொல்றீங்களா ஆடு குளிக்கும்ல்ல தாவுமா செரி ஆப்டியு சொல்லா அப்டியா தாவறது குதிக்கிறது ஒன்னா சேரி அப் சேர் சேரி செ தாவறதுன்னா எக் இ ஓ த அப்டி சொல்றீங்ளா ஓகே ஆ ரெண்டு ஒண்ணுதா அப்டி கூட வெச்சுக்கல்லா அ அ ஹ ஹ அப் ஆ எல்லா நல்லாருக்காங்க உங்க வீட் ல எப்டிருக்காங்க
எல் நல்லாருக்காங்க
செரி செரி சண்டே எங்கியு வெளிய போலையா
எங் எங்க போலான் பாத்தாலு வெயிலு கொளுத் துதே
ம ஹம்மா என்ன ஸ் இந்த வெயில்ல வேற போட்டு எடுக்குது அய்யோ அப்பா நெருப்புல எதுய நடக்கற மாரியே இருக்குது காலைல பத்து மணி வெயில் மாரியா அடிக்கிதுக் காலைல காலைலியே பன்னண்டு மணி வெயில் மாரி அடிக்கிது
எங்க இப்ப வெளில போணுன் நெனைச்சாலே க பயமாருக்கு
ஆமா சேரி வெயில் கொறைஞ்சதுக் அப்புறோ அஞ்சு மணிக்கு மேல போலான் பாத்தா அந்த ஹீட் எல்லா அப்டியேதா எங்க போனாலு அந்த ஹீட் நம்ம அனல் காத்தடிக்குது நம்ம மேல
உம் ம் ம்
எப்டி பாத்தாலு இன்னு இப்டியேதாரு ன்னா பண் ஒன்னு இருந்த மாதிரி வெயில எல்லா காலம் மாறிட் வெயிலு வெயில் காலத்துல மழ வருது மழ காலத்துல வெயில் வருது ஒண்ணுமே சொல்ல முடியல
ச்சே கிடையாது பீச் அந்த எது கிடையாது ஆனா மதுரையில் மட்டும் மழ பெய் இது
ஓஓ அப்படியா ஹ்ஹஹ
டிது
உஹம் உம் உம் உஹம் அதாஅதா இப்ப கிளைமேட்ல்லா கலந்துவலது அதாது பாத்தீங்கன்னா காலைல நல்லா வெயில் அடிக்குது ஈவினிங் மழ வருது விடிய கால குளறுது மூணு காலலையு ஒரே மாதிரி வருறதுனால என்னத்த சொல்றது ஒண்ணுமே புரியல என்னதா இப்பம் என்ன இதுல இருக்கோ வெய காலத்தில இரு மழ காலத்தில்லக்கிறோம்மா
கிட்டத்தட்ட நம்ம ஏரத்தும் வீனஸும் ஒரே மாரி ஆகுன மாதிரி இருக்கு
ஆம் மா அது அப்படிதா ஆகுது என்னிவே இல்ல நாம தா நம்மதா காரணம் எல்லா
ஆமா நம்ம இருக்கிற நம்ம இருக்கிற மரத்தல்லா வெட்டி விட்டோ
சொல்லவட் டையும் போட்டு விட்டோம் அப்புறம் என்ன பண்ண முடியும்
மண் அடிச்சவ மண் எடுக்கறா தண்ணி கேக்குது
தண்ணி எடுக்குறா அப்படிதா ஆவுது என்னத்த சொல்ல ஆய் இதையாச்சும் உருப்படியா விட்டானங்கல்லா இப்படியே இருக்கும் இன்னும் சுரண்ட ஆரம்பிச்சானாங்கன்னா ஒண்ணமே இருக்காது சொல்ல போனா
ஆமா எதுவுமே இருக்காது
அது மரத்த வேற வெட்டியே தள்றானுங்க இங்க பக்கம் மரத்த வெட் ரானுங்க எதுக்
ஆ
அது இந்த ரோட்டு ஓரத்துலக்கெல்லா மரம் பாத்தீங்கன்னா புளிய மரம் இருக்கும் கிட்டத்தட்ட அது அம்பது அறுபது வருஷம் பழமையான மரமா இருக்கும் நல்லா வெயில நல்லா வெளித்தாவே இருக்கும் வெயிலே வராது உள்ள அப்டியே நிவ் வே இருக்கு அது எல்லாத்தையு வெட்டி போட்டறானுங்க
ம் ஆமா அதுலயு அத்த அந்த புளி மரத்துல புளி விழுகறப்ப அந்த புளி எடுத்து சாப்ட்டா நல்லா இருக்கு
மா இப்பெல்லா புளிய மரத்தயே பாக்க முடியலையே எல்லாரு பாத்தா போட்டு எடுத்தறானுங்கல்ல புளிய மர
ஆ என் ங்க போனாலு அந்த புளிய மரோ இருக்கு இப்பெல்லா எங்கயு காணொ
ஆமா ஆமா ப்ச் அப்டிதா மாறிடுச்சு ஏனா நம்ம மாத்திட்டோனு சொல்லா எல்லா வன் டிவி போக்குவரத்து ரொம்ப அதிகமாயிருச்சி டிராபிக் எங்க பாத்தாலு டிராஃபிக்கா இருக்கு அப்படிங்கபோ என்ன பண்ணுவாங்க ரோட பெருசு பண்ணுண்டு எல்லா வெட்டதா ஆரம்பிப்பாங்க நம்மள அவங்கள சொல்லி தப்பு இல்ல நம்பதா அது சொல்ல போனா நம்மளாலதா அது
அ நம்ம பண்றோ தப்புதா
ஆமா ஒரு வீட்ல ஒரு வண்டியா இருக்குது சொல்லுங்க இப்ப உங்க வீட்ல எத்தன வண்டி இருக்கு
எங்க வீட்ல நாலு வண்டி இருக்கு
நம்ம ஒரே வீட்ல நாலு வண்டினா அப்ப எப்டி போக்குவரத்து எப்டி இருக்கு அப்றோ
ஆமா நாலு பேரு நாலு விதமா போறோ
ஆ ய ஒரு வீட்டுக்கு ஒரு வண்டி இருந்தாலுமே ரோடு போ இதா போடு இது ட்ராபிக் தா ஆவூ ஒரு வீட்ல நாலு வண்டி இருக்கு நாலு பேரும் வெளில போறோ அப்டின் னா அப்றோ எப்டி இருக்கு ஒவ்வொரு வீட்ல நாலேலு வண்டி நெனைச்சு பாருங்க எப்டி இருக்கோனு அப்படிங்கபோது என் ஆமா அப்படிங்கும்போது அப்படிதா
எங்க வண்டி இல்லாமயே போ மாட்டேங்குதே வாழ்க
அதுவும் ஒரு பக்கோ கரெக்ட்தா இந்த பக்கம் பாத்தாலூ இதுவும் கரெக்டா இருக்கு அந்த பக்கம் பாத் அதுவும் கரெக்டா இருக்குது
எங்கட்டு பாத்தாலு எது நாம என்னா பண்றது
கால் வைக்கிற எடெல்லா கண்ணி வெடியா இருக்
ஆமா கால எடுத்தாலே கண்ணி வெடி வெடுக்குர்தே ஆமா
அஹ அப்புறோ எங்கத்த போய் நாம சொல்றது எல்லா அதா அதா சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல நம்ம சொல்றோ ஆனா நம்ம கரக்டா இருக்கோமா மொதல்ல அஹ் அப்புறோ எப்டி நம் இந்த காலகட்டத்துல இவ ஒரு வீட்டுல இவ்வளவு வண்டினா நமக்கு பின்னாடி வர சன்னது அந்த பசங்க காலத்துலல்லா எப்டி இருக்கும் மழ மரய அது இன்னுபாரு அவங்க காலத்துல மழ வருமானே தெரிலயே
மா
இப்பயே மழ கொறஞ்சிருச்சு அப்பல்லா எப்டி மழ வரும் அப்டி என்ன ஒண்ணுமே புரியல அதுதா நம்ம ஆளுங்கல்லா செவ்வா கிரகத்துக்கு குடியேறுதுகா பாத்துட்டுருக்கானுங்க
கூடிய சீக்ரோ ஏதாது பாத்
ஆமா நாமலா பஸ்ஸோ லாரியோ புடிச் நாமலு அங்க போய் செட்டில் ஆகிறோ லைப் செட் இதாயிடு இதுலதா இங்க இருக்கம்னா சுண்ணாம்பு ஆயிடு காஞ்சு கருவாடாயாகிடுவோ
பயங்கரமா இருக்குது
ஆமா நம்ம ஆளுக இங்க இருந்து அழிச்சது பத்தாம போய் வெளிய கரகத்த போய் அழிக்க போறானுங்க அடுத்து
இங்க எல்லா சுரண்ட்ற வரலு சொரண்டிபுட்டானுங்க எல்லாத்தையு இதுக்கு மேல சுரண்ட்னா ஒண்ணு இல்ல அதனால வெளி கிரகத்த போய் சொ சொறண்டுவோன்ட்டு போறானுங்க ஹம்
வாழ்க்கையே அப்படிதானே நம்ம வாழ்க் ட
ஆமா என்னத்த சொல்ல இப்டிதா இது க்கு மேல லைஃப் போகுமோ இன்னு ஒண்ணுமே புரியல எதுக்கு இப்டி வள பிரச்சனட் தெர்ல இந்த டெக்னாலஜி ஒரு பக்கோ வளந்ச்சு உலக ஒழப்புக்கு வழுந்தனால அப்படியே இதா இருக்க நம்ம தாத்தா பாட்டி காலத்தெல்லா
நம்ம ஒரு இடத்துல வளர்ந்துகிட்டு இருக்கோமே
ஆமா அது ஒண்ணு இருக்கு நம்மல்லா என்ன நம்ம தாத்தா பாட்டி காலத்திலயே புறந்திருக்கலா கம்முனுு
அப்படி புறந்திருந்தா இந்நேரத்துக்கு நம்ம உயிரோட இருந்து இருப்போமா
உயிரோட இருந்திருலால கூட நல்லா ஆரோக்கியமா இருந்திருப்போம்ல அந்த அந்தந்த காலத்துக்கு அந்தந்த இந்துதா அனுபவச்சிருப்போம் மழை காலத்துக்கு மணம் இந்த இந்த மாரி வெயில்ல்லாங்க அப்ப அதிக இல்லல இப்பதானே வெயில் அதிகமா இருக்கு
ஆமா
அப்பல்லா வெயில் அதிகமா இருக்காது
அப்ப நம்மளுக்கு தெரியாதுல்ல எப்படி இருக்குன்னு
ம் இல்ல அப்ப இப்ப இருக்க தத்தா பட்டிமே சொல்றாங்கல்ல நாங்க இரு காலக்கட்டத்துல இப்படி எல்லாம வெயில் இல்ல இப்பதானே இப்படி வெயில் இருக்குன்னு அவங்களே சொல்றாங்கல்ல அவங்க சொல்றது வெச்சு கூட சொல்லலாம் பாத்தா அப்ப எல்லா அப்பெல்லா இந்த மாதிரி போன் டெக்னாலஜி எல்லா இல்லல்ல நம்மலா இந்த இப்ப பாத்தீன்னா நம்ம எல்லாத்துக்குமே பொண்டாட்டின்னு பாத்தீனா இந்த போனுதா கூடயே த விட்டு சுத்துறான் பொண்டாட்டி வீடு ல த விட்டு போறானுங்க கூடயே கூட்டு சுத்துறது பாத்தா இந்த போனுதா கூட வெச்சுட்டுக்கிறானுங்க அந்த மாரி ஆயிடுச்சு இப்ப இருக்க அப்பெல்லா அது மாரி எதுமே இல்ல் நம்ப பாட்டுக்கு திரிஞ்சோ எங்க வேணா போனங்கனோ வந்தோ இப்ப அப்படி இல்லல்ல இப்ப இருக்க பசங்க வெளியில போய் விளையாடணூ அப்படின்னாலே யோசிக்கிறானுக
ஆஹ் ஆமா
அப்புறம் எப்படி
என்ன நம்ம நா சின்ன வயசா இருக்கும் போது பயங்கரமா வெளி வெயில்ல போய் வெளாடுவே கிரிக்கெட் வெளாடுவேன் எல்லாம் பண்ணுவே ஆனா இப்ப இருக்க கட்டத்துல ப்டியா பண்றாங்க
அதா அதுதா ம் ம் ந நம்மல்லா பாத்தீங்னா ஆ அந்த வெயில் காலத்துலலா போனம்னா அந்த பனின் போட்ருந்தோ பனின் போற எடம் மட்டுந்தா வெள்ளயா இருக்கு மீதி எல்லா எடோ கருத்து போயிடு ம்ச் அந்த மாரி வருவோ ஆனா இப்ப இருக்க பசங்கலா வெளிலப் போறானுங்கன்னா அ ஆ எனக்கு வேர்க்குது ஏ சி யே போட்டு படுத்துக்கிறான வீட்டுக்குள்ளேயே உம் உம் பத்தாத கொறைக்கு ஃபோனு வேற ஃபோன்ல அவ என்ன பாக்குறானு எதுமே புரியமா ரீல்ஸ் பாக்கறானங்க என்ன பாக்கறானத் தெரிய மா கிளா நமக்கு தெரியாதது கூட அவனுளுக்கு தெரியுது அதிகமா என்னாத்த சொல்ல ஆமா இப்பவே இப்டின்னா அப்பறோ எப்டி இன்னோ இன்னோ எங்யோ இருக்குதே இப்பதா ஆரம்ப கலகட்டோ
ஆமாண்டா
இன்னும்போக போக எண்ணத்த எப்டி இருக்கோ என்ன ஒன்னுமே புரியல இப்பவே இப்டி என்ன அப்றமா பொறக்குற கொழந்தையே ஃபோனோடதா பொறக்குமோன்னு தெரியல
சேரி ப்ரோ ஓகே
பேசுவோ நம்ப அடுத்தடுத கால்ல ஓகேங்களா உம் ஓகே ஓகே உம்